ஆங்
வணக்கம் எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே நீங்க
நல்லா இருக்கோம் நல்லா இருக்கோம்
என்ன வேல
என்ன வேலஉச்சிவெயில் மண்டைய பொழக்குது
இங்கேயே அடிச்சு நவுத்துது எங்கயா போய்லாடுருக்குது
ஆமா இங்க ஐசுக்குள்ள போய் உக்காந்துக்கலானு தோணுது
நா தா இமயமலைக்கே போய்லான்னு இருக்கே
இமய மலையில இப்ப ரொம்ப பனிப்பெய்தோ
பனி இப்ப பெய்யாது அதெண்டு இயர் எண்டு தான பெய்யு டிசம்பர்ல தான பெய்யு
இப்ப வந்துட்டு
அங்கேயு வெயி அங்கேயு அங்கேயு வெயில்தா அடிக்கு அதுலா பெய்யாது வெயிலுக்கு நம்ப ரொம்போ வெயில் எங்க போனாலு நம்மள தேடி தேடி அடிக் யோ
ம் ஏதோ இங்க இருக்குறது கொஞ்சோ அப்பப்ப மழ பெய்யறதுனால கொஞ்சோ ஏக்க தேடிட்ருக்குது
அதாதா இப்ப ரெண்டு நாளா ரெண்டு நாளும் மழ லைட்டா பெய்து அதுனால வந்து ஹீட்டு கொறஞ்சிருக்குனா வெயிலு நல்லா அடிக்குது
ஆமா ஆமா அ ஹீட்டு தாங்க முட்லங்க ரொம்ப இதா இருக்கு
இப்ப வீட்ல வீட்டுகுள்ளே இருக்க முடியாது ஓவர் சு ட்டிங்காவுது
ஃபேன் இல்லாம ஒக்காரமுல்ல
ஆஹா கரண்டு கட்டாச்சா ஆ மொத் ரொம்ப மோசமாயுது நெலம்
எங்கேயாவது ஓடி போய் மரத்தடில நின்னுக்கலான்ட்ருக்கு து அவளோ கடுப்பா இருக்குது
அங்கே போனாலு மரத்தடி தண்ணி விட் டாதா சில்லுன்ட்ருக்கு இல்லனா ஹீ அந்த அனல் காத்தடிக்குதே
ஆமா ஆமா அது உண்மதா
ம் ம் வ ட்ரிப்பு போறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க
ம் போணும்ப்பா எங்க எங்க போறதுன்னு தெரில
ம் ம்
போனா பரவால்லன்னு தா தோணுது சேரி குட்டிசும் கொஞ்சம் வெளியே கூட்டு போன மார்ருக்குன்ட்டு
அத்தா அத்தா
போவோ ஆனா எப்ப போறதுந்தா தெரில
அது பிளான் பண்ணா பிளான் பண்ணிட்டே இருக்க வேண்டியதா போ முடியாது டக்குன் கெளம்பி போறதுதா சீக்கிரமா போ முடியும்
கரெக்ட் என்ன பண்றது இந்த வெயில்ல எங்கேயோ கெளம்பி போறதுனாவே ரொம்ப கஷ்டமா இருக் காலையில பத்து மணி ஆ பத் த்து மணி கூட இல்ல ஒம்போது மணிக்கு மேலயே வெளியே போறதுக்கு ப அப்புடியே க பல்ல கடிச்சுக்கிட்டு தா போணும் அந்த அளவுக்கு இருக்கு
அதான் அந்த வெயிலுக்கு நம்ம சாப்ட்டாலே தூங்கலான்னு தா இருக்கு எங்க போற நெலம வேல ஒரு வேல விஷயமா போலனா கூட வேணாம் சாந்தரம் போலான்னு தள்ளி போட்டுறோம்
ஆமா சாய்ந்தரானா கொஞ்சோ இருட்டிக்கிட்டு மழை வர மாரி வேற ஆயிருது அப்ப அந்த வேலைய காலையில
காலையில பண்ணி ஆவனு ஆமா என்ன பண்றது செஞ்சது முடிவு பண்ணுங்கோ ஒரு முடிவு பண்ணுங்க எல்லா இருக்கு மழையா பெய்யத்தா செய்யு வெயிலு அடிக்குதா செய்யு போகனுன் முடிவுக் வன்டா
அந்தந்த டைம்ல செஞ்சா மட்டடந்தா பண்ண முடியு ம் அப்றோ நீங்க எங்க வெக்கேஷன் போலியா என்னப்பா
இருக்கு வீட்ல கொஞ்சோ
அ
ஒரு நெக்ஸ்டு வீக்கு இல்னா ஒரு லாஸ்டு வீக்கு மந்த்து லாஸ்டு வீக்ல போலான்டு ஒரு ப்ளான்ருக்கு
அ அ அ
எங்க போனோன்னு முடிவு பண்ல செரி அதுவு இன்னு முடிவு பண்ல வீட்ல எல்லா எல்லாரரு போலாமா இல் ரிலேட்டிவ்ஸ் கூடிட் போலாம இல்ல ஃப்ரெண்ஸோட போலாம இல்ல நா மட்டும் போலாமான் ப அது பல யோசன இருக்கு யோஸ்ன முடியிற்துக்குள்ள லீவே முடிஞ்சிடு மாட்டுக்கு தெர்ல என்ன ஒன்னு ஒரு ஐடியாவு இல்ல செர் இந்த வாரம் முடியட்டு அப்புறோ ஃப்ரெண்ஸ் கிட்ட கேக்கலான்ட்ருக்கே
அ
வந்தாங்கன்னா போலா
அது வேற நம்போ போற எடத்துல வந்து மழ பெஞ்சுதா அதுவு ப்ரெச்சன பேருக்
ம் ச்ச் ஆமா திடீனு மழ ரோடு டிராஃபிக் ஆவ்து மரோ உழுகுதுன்றாங்க அதுல போனா நம்ம போற ட்ரிப்பு ச்ச் ஒன்னு ரெண்டு நாள் போற ட்ரிப்புமே டிராஃபிக்ல அர நாள் போய்ட்து
அதா போற எடத்துல நம்ப ப்ளாக் ஆய்ட்டோன்னா எதுக்குடா போனோனாய்டு
அதுக்கு ஊட்லியே இர்ந்துர்க்கலாமே அதல்லா நெறைய பேர் ட்ராவலே பாதி டைம் போய்டுது
ஆமா ஆமா எப்புடியு ஒரு ஃபோர் ஆர்ஸ் ஃபைவ் ஆர்ஸ் பக்கமா ட்ராவல் பன்ற மாரியே இருக்கோ
ம் ம் அதுதா என்ன பண்ணணோ இந்த ட்ரெயின்ல போற மாரி பாத்துக்குனோ இப்ப நம்ம ஏரியல் ட்ரெயின் ஏர்னம்னா அந்த எடத்துக் போயிட்னோ அங்க ஒரு சின்ன கேப் மாரி எடுத்துட்டோம்னா ச்ச் ப்ரெச்சனில்லாம் வந்துர்லா இப்ப நம்ம இங்கிருந்தே போனோமா ட்ரைவ் பன்ட்டு போனோ
அது எல்லா ஊருக்கு ட்ரெய்ன் அவைலபிளா இர்க்காதுல
நம்ம அதுக்கேத்த மாதிரி பிளேஸ்ல தான் போகனும் என்ன கார்ல போனா வர எல்லா பிளேஸும் பாக்கலாம்
ஆமா ஆமா ஸ்டாப் பண்ண முடியாதுல்ல நம்ம அங்க
ஆமா அது ஒண்ணுதான் டிஸ் அட்வான்டேஜ் இல்லேன்னா நம்ம ஜாலியா கார்லே அதுவும் கார்ல போறதுக்கு ரெண்டு மூணு பேர் ட்ரை பண்ற மாதிரி இருந்தா ஓகே அட்லீஸ் ரெண்டு
ஆஹ் ஆமா ஆமா மாத்தி மா ஆஸ் ஒன்ஸ் ஒன்ஸ்யாராவது மாத்தி மாத்தி ட்ரை பண்ண
அப்ப ஒருத்தரே ஹாங் அவங்க சலுப்பா போய்ட்டு டயர்ட ஆயிரும்
உ உம் எங்க எல்லாத்துக்கு ஓட்ட தெரிஞ்சா பரவாயில் ஒருத்தருக்கு தானே ஓட்ட தெரியும்வேற என்ன பண்றது
நீங்க ஓட்டுவீங்களா
இலே
அப்படி நீங்க மொதகத்துக்குங்க ட்ரிப் போறதுக்கு முன்னாடி முன்னாடி யூஸ் ஃபுல்லா இருக்கும் அப்ப ஒண்ணுபண்ணுங்க இந்த வருஷம் ட்ரிப் ட்ரிப்புக்கு போறதுக்கு என்னென்ன பண்ணுமோ அதை கத்துக்கோங்க அடுத்த வருஷம் ட்ரிப் போயிடலாம்
அது வேற நமக்கு என்ன அந்த ஏன் உக்காந்துட்டு போறதுக்கே என்னாலே கார்ல அந்த நைட்டு நைட்டு இவரு கட்டுச்சுனாவே அந்த லைட் பட்டுர்ச்சுனாவே நமக்கு அல
உம் ஆமா அதான் ரோட்லய இப்ப கன்னா பின்னான்னு வராங்க அந்த லைட்டு வெளிச்சோம்லா மூஞ்சிலே கண்ணுலேயே அடிக்கிறதுனால ரோடே தெரிய மாட்டிங்கிது
ஒருத்தர் கூட டிம் பண்ணி போட மாட்டாங்க அதும் அந்த பெரிய வண்டி எல்லாம் வந்துச்சுன்னா
அப்படியே அதல்லாம லாரி இந்த மினி வேன்லாம் அந்த காய்கறி ஏத்துட்டு போவாங்க பா ஆர்ன் அடிச்சிக்கிட்டு லைட்ல புல் லைட் போட்டு போன நமக்கே ரோடு தெரியாது அந்த அளவுக்கு
சுத்தமா என்ன வண்டி வருதுன்னே தெரியாது அப்போ நம்ம சரி ஏதோ இந்த வண்டியா
ஒரு குத்துமதிப்பா ஒரு குத்துமதிப்பா அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிக்க வேண்டியதுதான்
அப்படியேதான் ஓட்டிட்டு இருக்க இருக்குது நான் அவர் ஓட்டும் போதெல்லாம் பார்த்துட்டே வருவேன் என்னாடா வண்டி இப்படி வருது நாம தான் ஒதுங்கி போகணும்மாட்டே இருக்குது அப்படின்னு
அதான் ஒரு ஒரு நிலமை லாரி வருதுனு நா ஓரமா போனபாரு ரெண்டு டூ வீலரு ஹை பீம் லைட் போட்டுக்கிட்டு ஒன்னா போறாங்க
உம் அப்படிதான் நானும் அப்படிதான் நினைச்சேன் நிறைய வண்டி வந்துட்டு இப்படித்தான் வராங்க என்னமோ இணைபிரியா நண்பர்கள் மாதிரி ரெண்டு பேரும் ஓட்
ஆமா நாம இந்த பூச்சி அடிக்கிதுன்ட்டு ஹெல்மெட் போட்டு போனா இவுனுக அடிக்கிற லைட்டுக்கு ரிஃப்லெக்ஷன் அடிச்சு ரோடு தெரியமாட்
ம் ம் நம்ம சேஃப்டிய பாக்கறதா ரோட்ட பாக்கறதா
அதனாலதா ப்ப முடிஞ்ச வரைக்கு அந்த ஆறு டு எட் டு அந்த டைம் போறதே இல்ல வெளிய
அதுக்கு மேல மட்டு என்னமோ கம்மியா இருக்குதா
இல்ல அதுக்கப்புற எட்டு ஒம்போது மணிக்கு மேலே வண்டி கொஞ்ச ஃப்ரீயா வருது இந்த ஒர்க்குக்கு போயிட்டு வரவங்களா இந்த டைம் தான அதிக வருவாங்க
ஆ ஆனா ஹெவி லோடு வண்டி வருதுல்ல
அது வந்தாலும் பிரச்சனை வண்டி அந்த வண்டி வந்தால பிரச்சனை டூ வீலர் காரங்க குறுக்க வர்றதுதான் கொஞ்சம் சிரமம்
ஆ ஆ
செரி அதான் நான் சொன்ன மாரி மொதல்ல நீ ஒரு நோட் எடுத்து ட்ரிப்புக்கு போ வேண்டியது என்னென்ன தகுதி இருக்கனும் மொதல்ல அத அத எழுதுங்க அடுத்த வருஷ
இல்லல்ல உடனேல்லாம் ட்ரைவிங் கத்துக்க முடியாது
நீங்க டிரைவிங் கத்துக்கிட்டாலுமே டெய்லியு இல்ல வீக்லி மூன் நாள் வண்டி ஓட்டுனா தான் உங்களுக்கு அந்த பழக்கம் வரும் திடீர்னுல்லா நீ கத்துகிட்டா கூட உங்களால ஓட்ட முடியாது
அது உண்மதான் டெய்லி பிராக்டிஸ் இருந்தா மட்டும்தான் அது பண்ண முடியோ ஆ அது இதுக்கெல்லாம் நமக்கு செட் ஆவாதுப்பா
செட்டாவாதுனா எமர்ஜென்சி கத்து வச்சுக்கிறது ஒரு நல்லது தானா
அதான் டூ வீலரு கத்து வச்சிருக்கோம்ல்ல
இருந்தாலும் கத்துக்கறது நல்லதுதான் காரு
எமர்ஜென்சின்னா எடுத்து போட்டுக்கலாம்
ஆமா அந்த நேர ஒருத்தவன எதிர்பாத்துட்டு இருக்கறதுக்கு நம்ம தெரிஞ்சா டக்குன் நம்ம பாட்டுக்கு போலால்ல
டுவா ஸ்டார்ட் பண்ணமா எடுத்து போட்டமா வண்டி ஓட்னமா அவ்வளதா
அதா நெறைய பேர் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க ஒவ்வொருத்தரையு டிபெண்ட் பண்ணி நீங்களே ஓட்டுங்க நீங்களே ஓட்டுன் சொல்றாங்க திடீர்னு அந்த பெர்சன் எதாவது மயக்க மாய்ட்டாங்க ஒரு எமர்ஜென்சில அவங்க இல்ல அப்டின்னா யார் ஓட்றது
அசரி ஓகேதா இருந்தாலு நம்ப இது
இப்ப நெறையா பேரு அத ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க சரிவா அவங்களே ஓட் டட்டு உக்கா தூங்கிட்டு போயிருச்சு அதா அதா தூங்கிட்டு தூங்கிட்டு போய் எல்லா பழகிக்கிறாங்க அதனால ஓட்டறதுக் வளைய மாட்டேங்கிது சரி இப்ப என்ன பண்றது பாத்துக்கலா அதா நா சொல்ற மாரி நீங்க மொத கத் துகோங்க அப்பதா ட்ரிப் போறது வரது லா லோக்கல் ட்ரிப் பிரச்ச இல்ல நீங்க லாங் போரிங்க ஒரு மூன்னுரு நானுர்
ஆமாமா அ பிரச்சன இல்ல
நீங்க ஒரு ஒரு ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் ஓட்னீங்கன்னா அ ப்பயே நாங்க தூங்னா கூட மீதி வரும் அவங்க ஓட்டிட்டு வந்துருவாங்க இதனால தா நெறைய ஆக்சிடென்ட் ஆகுது தூக்கத்துல போய் விட்டுருவாங்க சொல்லுவாங்கள
ம் அதுக்கு பொறுமையா தூங்கிட்டே வரலா ஒன்னு அவசரம் இல்ல என்ன அப்படி அவசரம்
அதுதா யாரு புரிஞ்சுக்க மாட்டாங்க சரி போயல்லா போயலான்ட்டு வரறதுதா இங்கன
அப்படியேதா நெனைக்கிறாங்க மக்கள் அதனாலதா ஏகப்பட்ட பிரச்சனையாவுது
அதுலாம் ப ப பஸ்லா நெறையா ஆகி போச்சு ரோட்ல எல்லா ரேஸ் போட்டுட்டு ஓட்டுறானுங்க வேக வேகமா கார்லா பறந்துட் டு போது
அ அதுவுண்ணுமதாவது ஹைவேஸ்லல்லா சொல்லவே வேணா எது நம்ம சைடு ரோடு உள் பக்கன்னாங்கறத அனால ஓகே
ஆ கரெக்ட்டு இந்த ஹைவேஸ்ல நெனச்ச நெனச்சி பாருங்க ஃபுல் ரேஸ் தா எல்லா எல்லா டைமிங்க்கு போயாவணு போயாவணுன்ட்டு
ஆமா ஆமா
ஒரு காரு இடுச்சுன்னா வரிசயா பத்து காரு ம் எல்லா வரிசையா அது த வீக்கண்ட்ல்லா லீவ் முடிஞ்சு ஊருக் போல்லா அவ அவங்க ஆபீஸுக்கு போறது ஊருக்கு போவாங்க பாருங்க அப்டி வரிசையா போவு
ஆமா ஆமா
சேரி என்ன மக்கள் தொகை அதிகமாயிடுச்சு ஒன்னும் பண்ண முடியாது
நாம ஒன்னும் பண்ண முடியாது நம்ப வண்டிய நாம பாத்து ஓட்டிக்கிட் டா தா
ஆமா சரி நா வேலல இருக்கே அப்பறோ கூப்பறே ஆமா ஆமா நாம தா பாத்து போய்க்கணும் சேரி வேன் இருக்கு அப்புறம் கூப்பறே